சார் கேக்குதுங்ளா
கேக்குதுங் மேடம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ சார் நல்லாருக்கீங்ளா ஆ சொல்லுங்க சார் என்ன சார்
நா எனக்கு ஒரு டவுட்டு கிளாரிஃபை பண்ணுங்க ந கொழந்தைக்கு பாத்தீங்னா அடிக்கடிக்க ஒரு நெஞ்சு சளின்னு புடிச்சுக்குது மெடிசன் போ மெடிசன் போ பாத்துட்டோம்னா அது கொஞ்சொ நாள் கேக்குது ஒரு முடியாதது ஸ் ப்ராப்ளம் ஆகுது
சரி சரிங்க அ என்ன பண்றது அப்டின்னு கேக்கறீங்களா
ஆமா அதுல நாட்டு வைத்திய மாரி எதாவ்து உங்ளுக்கு தெரியுமானு கேட்கறங்க
ஆ ஆ இருக்கு இருக்கு சார் யூசுவல்லாவே கொழந்தைகன் கொஞ்சோ வந்து தண்ணீலன்னா விளையாட்றக்குதா இஷ்டப்படுவாங்க நம்ம அதெல்லா வந்து ஒண்ணுமே பண்ணவே முடியாது தண்ணிய பாத்தா நமக்கு தெரியுதோ தெரியலையே எதோ ஒரு தண்ணி கெடச்சா தூக்கி மேல ஊத்றதோ தலைல ஊத்றதோ இதுவேதா அவ்ங்களோட ரொட்டீன்ல இருக்கு
ஆமா அது என்னமோ கரெக்ட்டு தாங் தண்ணி தக்காளி அந்த ஐஸ்கிரீமு இத பாத்தா ம்
ஒண்ணும் பண்ண முடியாது ஆ கொஞ்சமா உங்களுக்கு எப்பயுமே கொஞ்சோ ஹாட் வாட்ரா குடுத்து பழக்கிட்டீங்கனா அது கொஞ்சோ பிரச்சன இல்லைன் நெனைக்றே ஏன்னா வந்து கொதிக்க வச்சு குடிக்க குடுத்துட் பழக்கிட்டோம்னா ஏன்னா கொதிக்க வச்சு ஆற வச்சே நம்ம எப்டியே தண்ணி குடுத்துட்டு பழக்கிட்டோம்னா அப்ப வந்து அவ்ங்களுக்கு அதிகமா வந்து சளி பிடிக்கிறக்கு வாய்ப்பு கம்மியாயிரு அப்றோ வந்து
பிளாக்
சளி நல்லா நெஞ்ச சளி கட்டிருச்சுன் சொன்னீங்னா கொஞ்சோ க கற்பூர வள்ளி சாறு துள
பிளாக்
சி அப்பற வந்து இன்னொரு தூதுவள எல இந்த மாரி மூ எந்த மூலிகைகள் கெடைக்குதோ இதெல்லா கொஞ்சோ வந்து மூணய்மே கொச் சாறு எடுத்துட்டு அதுல கொஞ்சோ ஆ இது நில இது என்ன அய்யோ அது பேர் வேற எனக்கு வர மாட்டிக்கிதுங் சார்
பிளாக்
கொஞ்சோ இஞ்சி எதாவ்து கரச்சிங் சார் அதுல கொஞ்சோ கரச்சு அப்டியே ஒரு கொஞ்சோன்டு சார் தண்ணியாட்டோ வருங்க அத கொஞ்சோ வாய்ல ஊத்தி வுட்டீங்கன் சொன்னா அது கொழந்தைக்கு கொஞ்ச நேரத்துல அந்த சளி கொஞ்சொ கரையு அப்பறோ வந்துட்டு இது ஆ சங்குப்பூ எல சொல்லுவாங்க சார் எல்லா ஏரியாலயுமே அந்த சங்குப்பூ வந்து நம்ம பாக்கலா அது வந்து வேலிலதா நறையா இருக்குங்க அந்த சங்குப்பூ எலயு கொஞ்சொ கல்லு உப்பூ கொஞ்சொ வந்து கடுகு எண்ணயு ஊத்திட்ணு ஊத்தி நல்லா அரச்சர்ணுங் சார் அரச்சிட்டு அத வந்து நெஞ்சுல வந்து பத்து மாரி போட்ணுங் சார்
பிளாக்
பத்து மாரி போட்டுட்டம்னா அப்டியே வந்து நெஞ்சுல ஒரு நாளு ரெண்டு நாள் தொடர்ந்து போட்ணுங்சார் ஆனா நீங்க போட்டு ஒரு ஒரு ஒரு மண் நேரோ ஆனா ரெண்டுமண் நேரோ நல்லா ட்ரையா காய வுட்டு அதுக்கப்றோ தா வந்து கொழந்தைங்களு க்கு வாஷ் பண்ணி வுட்ணு
பிளாக்
அது நல்லா ட்ரை ஆகும்போதே ஒங்களுக்கு வித்தியாசோ தெரியு அவுங்களுக்கு நெஞ்சு சளி நல்லா கரஞ்சு மோஷன் வழில‌ வந்துரு இல்லனா வேற எதா து அவுங்களுக்கு வெளிய தள்ளிடுங் ச ச சளிய மோஸ்ட்லி அப்டியே இதுதாயிடு அது ரொம்ப நல்ல மருந்துங் சார் அது வந்து கொழந்தைளு க்கு நல்லா சீக்கிரமா கேக்கு என்னோட கொழந்தைளுக் கூட எதோ ஒரு ப்ராப்ளம் அப்டின் சொல்லி பாத்தீங்கன்னா நான் அத அடிக்க டி போட்டுன்னா க்ளியர் ஆயிடு மோஸ்ட்லி வந்து அடிக்கடி சளி புடிக்கிற அளவுக்கு பா சளி புடிக்காதளவுக்கு பாத்துக்கணுங் சார்
சேரிங்க
அதா ஆ ரொம்ப நல்லது ஃபுட்லயே வந்து மோ மேக்சிமம் அவுங்களுக்கு எது வு ஆகாதளவுக்கு பாத்துக்கங்க ஒங்க ஒய்ஃப்ட்ட சொல்லுங்க கொஞ்சொ வந்து தண்ணில்லா கொஞ்சோ காய வச்சு குடுத்தீங்க அதிகமா கொஞ்சோ தண்ணீல வெளயாட விடாம பாத்துக்கிட்டீங்க அப்டின்னாலே போது சார் அதுவே நம்ம கிளைமேட்டு எது சொல்ல முடியாதுங் சார் ஒரு திடீர்னு மழ பெய்யு திடீர்னு வெயில் அடிக்கு இந்த கிளைமேட்டே வந் து ஆமா
அத எங்கயாது நம்ம டூ எங்கயாது கூட்டிட் போனம்னா அப்றோ அங்கருக்ற தண்ணி செட் ஆக மா
செட் ஆகாதுங்க சார் ஆமா அ சேரி சேரிங் சார் என்ன விரும்பி சாப்டுவாங்க கொழந்தைங்க சாப்பாடு என்ன சாப்டுவாங்க சார்
ம் சாப்பாடு சாப்டுவாங்க அப்றோ டிஃபன் ஐட்டம் தோச அப்போம் அந்த மாரி சாப்டுவாங்க
அத சாப்டுவாங்களா சேரி சேரிங் சார் இந்த மாரி மருந்தல்லா குடுத்தா குடிச்சுப்பாங்களா இல்ல அடம்புடிப்பாங்ளா
மதியோ கூழ் குடிப்பாங்க
ஆ ஹா அதெல்லா குடுக் குறது நல்லதுதாங் சார் அது வந்து நல்லா ஸ்ட்ரென்து பாடி போன் ஸ்ட்ரென்த் எல்லா கொஞ்சொ இன்க்ரீஸ் பண்ணு அதுக்கு அதெல்லா குடுக்லாங்க கொஞ்சொ தானியல்லா அரச்சு அத வந்து கூழா காச்சி குடுங்க குடுக்க சொல்லுங்க தான் ய எல்லா ஒன்னா அரச்சி தோச இட்லிக்கு பதுலா அந்த தானியத்துல எல்லா தோச அதெல்லாம் குடுத்து குடுக்சொன்னா அது உங்களுக்கு இன்னு நியூட்ரிஷன் அதிகமாகு ஜங்க் ஃபுடஸ்ல்லா கொஞ்சொ ஜங்க் ஃபுட்ஸ் நறைய சாப்டுவாங்களா இல்லைங்ளா சார்
இல்ல இல்ல அதெல்லா இல்லைங்
இல்லிங்ளா அப்ப நா பரவால்ல பரவால்ல இந்த காலத்துல கொழந்தைங்க இப்டி பாக்கறது கொஞ்சோ அதிசயமா தா இருக்கு இல்ல மோஸ்ட்லி எல்லா ஜங்க் ஃபுடஸ் தா விரும்பி சாப்டாதா
அது ஃபஸ்ட்ப் பேரன்ட்ஸ் அத நிறுத்துனாலே போதுங்ளே ஆட்டோமேட்டிக்கா கொழந்தைக அத பனாலே போத
ம் ம் ம் கரெக்டு கரெக்டா சொன்னிங்க
ம்
சேரி சேரிங் சார் அப்டி குடுத்து பாருங்க நல்லா அப்புறொ இந்த வயிறெல்லா உப்புசமாயிரிச்சு சரியா சாப்ட மாட்டிக்கிறாங்க அப்டின் சொன்னா கொஞ்சோ ஓமத்த சுடுத சுடுதண்ணி ஃபர்ஸ்டு குடுத்துட்டு அதுக்கப்பறொ கொஞ்ச ஓம வாட்ரு ஓமம்முருக்கு இல்லைங்ளா நம்ம இதுல வீட்ல அஞ்சரைப்பெட்டியிலல்லா ஓமம் வச்சிருப்போ அந்த ஓமத்த கொஞ்சொ வருத்துட்டு அத கொஞ்சோ சுடுதண்ணியில கொஞ்சொ காச்சி குடுத்தீங்கன்னா கொஞ்சோ வயிறு உப்புசமா இருக்கறதெல்லா கொஞ்ச சரியாகூ
ம் இல்லல்ல இப்ப வாம வாட்ரு பா்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஞ்ச ஆயில் ஃபுட்டு ஐட்டம் ஏதாவ்து ஹெவியா எடுத்துட்டாங்கன்னா
ஆ
நம்ம அத குடுத்துருவோ
செரி செரி உடவட்ஸ்ல்லா குடுப்பீங்ளா
ஆ உட்வசல்லா கண்டிப்பா குடுப்பங்க
ஆ செர் செரிங்க சார் குடுங்க உட்வஸ் எல்லாமே குடுங்க இதுல எப்புடி ஓமொ இந்த மார்லா போ இது இயற்க் கை இதெல்லா குடுத்தீங்கன்னா அது இன்னு சீக்கிரமா சேக் கேக் குங் சார் அப்பறொ வந்து
ந
ம் வேற என்ன ஒடம்புக்கு இதாகுது அவுங்களுக்கு வேற எது பிரச்சன வருதுங்ளா அ இருக்குங்ளா அப்டின்னா சொல்லுங்க அதுக்கு எதாவ்து சொல்றே அப்டியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க
அதுதாங்க அது மட்டுந்தா ஆ ஆ அடிக்கடிக்கு அது மட்டுந்தா புடிக்குதுங்ளா சரி அதுதா பண்ணே
செரி செரி செரி எத்தன வயசு ஆகுதுங்க சார் பாப்பாக்கு
ஆ பாப்பாக்கு ஒரு ஓன்னே முக்கால் வயசாச்சுங்க
ஆஹ்ஹாஹா சரி சரி ஆ இந்த மாரி வயசு வந்து அவுங்க நல்லா வெளையாட்ற வயசு சீக்கர சீக்கர தண்ணியில லல்லா ஆட ஆரம்பிக்கிறதுனாலதா சார் இப்டியெல்லா ஆகுது ம் மோஸ்லி கொஞ்சோ நல்லா பாத்துக்கங்க பாத்துட்டு அ அடிக்கடி தண்ணீர்ல்லா ஆடக்கூடாது அவுங்களோட இருக்கிற சுத்தா ஆ சூழ்நெல கொஞ்சொ சுத் சுத்தமாவு இதாவு இருந்துச்சுன்னா அடிக்கடி அவுங்களுக்கு எதுவு ஆகாது அதுக்கேத் இது மாரி பாத்தீங்கன்னாலே ஒரு போது அதனால சாப்பாடுமே அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு ஈஸியா டை டைஜஸ்ட் னாகற மாரி ஃபுட்டு குடுங்க உடம்பு சரி இல்லாதப்ப அதிகமா வந்து கஞ்சி சாதமு ரச சாதமு ரெண்டு நாளைக்கு அந்த மாரி குடுங்கமோ கொழந்தைங்க நல்லாவே நல்லாருக்கு போதே கொஞ்சோ சாப்ட்ற ல்லா டிமாண்ட் பண்ணுவாங்க இதுல வந்துட்டு அவங்க ஆ உடம்பு சரி இல்லனா சுத்தமா சாப்ட மாட்டாங்க அதனால அந்த டைம் நம்ம சாப்டாம இருக்க வக்க இருக்க முடியாது அதுக்கேத்த மாதிரி எதாவது நல்ல கஞ்சி ரசமு குடுங்க அதுவேதா நமக்கு கொஞ்சோ சீக்கிர டைஜஷன் ஆகு வாமிட்டு வராம இருக்கு அதுக்கேத்த மாரி குடுத்தாலே சரியாய்ரு அதே மாரி பருப்பு செட்டாகாம இருந்துச்சுன் சொன்னா அதுமே வந்து குடுக்காதீங்க பருப்பு சே்த்துருக்க சாப்பாடு அதிகமா குடுத்தீங்கன்னு சொன்னா எப்பதுவுமே வந்து சீக்கிர வந்து இதாகாம போய்ரு கொழந்தைங்களுக்கு வயிறு உப்பசம் ஆய்ரு அதனால அதுக்கேத்த மாதிரி அதையு கொஞ்சோ அத நல்லா தா வேக வச்சு கஞ்சி பதத்துல குடுத்தீங்கன்னா அவங்களுக் இன்னுமே அது வந்து நல்லா டைஜசன் ஆகு எனக்கு தெரிஞ்ச கொழந்த ஒன்னு மார்னிங் வந்துட்டு இதுதா ஃபுட்டு் பருப்பு சாப்பாடு எதோ சாப்ட்ருக்கு பா ஈவி்னிங் வீட்டு வந்துரு வீட்டு மதிய வந்துட்டு ஈவினிங் வந்து வீட்டுக் கொஞ்சோ ஸ்நாக்ஸோ பாலோ ஏதோ சாப்பிட்டு நைட்டு வந்து அவனுக்கு ஓடம்பு சரியில்லாம ஆயிச்சு உன் மேலஃப் ஃபுல்லா கேஸ்ஃபார்மான மாரி ஆயி ஒரே வாமிட்டு லூஸ் மோஷனா போக ஆரம்பிச்சு தா அதுக்கப்பற ஹாஸ்பிடல் மிட் நைட்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னு பிரச்சனை இல்ல ஆனா வந்து அவனுக்கு வயிறு ரொம்ப பெயினா இருக்குன் சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சு ட்டா அப்பற அவங்க பேரன்ஸ் என்ன பண்றதுன் தெரியாமா அப்ற மிட் நைட் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க சார் அப்போ ஹாஸ்பிட்டல் போய் அப்பற வந்து அட்மிட் பண்ணி அது அப்பற என்ன ஏதுன் செக் பண்ணி அப்பற இன்செக்க்ஷன் போட்டு அதுக் அப்பற அப்ற ஓகே ஆய்ட்டா நல்லாய்ட்டா அடுத்த நெக்ஸ்ட் ஆய்ட்ட அப்பற ஒரு ஒன்வீக் ஸ்கூல் போல ஃபுட் பாய்சன் பருப்பு சாப்பாடு அதா சார் சாப்ட்டாங்க
இல் இல்ல இல்ல பருப்பு சாப்பாடுங்ளா
ஆமா மா
அதுவே சம் டைம்ஸ் வந்து து அது வந்து நம்ம கேஸ் ஃபாமான மாரி ஒரு டைஜசனுக்கு சப்போர்ட் பண்ணாம
இன்னொன்னு கூட இருக்குங்க நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல வாங்கி குடுத்தோனா
ஆ
அதுல கூட பிரச்சன வருதுங்க
அப்படிங்ளா ஹ ஹ இருக்லா அதுவு இருக்லா அதுக்கப்றோ என்ன சாப்ட்டாங்க அது தெரியல காலைல இது சாப்ட்டானா என்கிட்ட சொன்னாங்க அப்புறோ பாத்தீங்கன்னா அவனுக் க அதுல்லாம ரொம்ப வயிறு வலி வந் து ஹாஸ்பிட்ல போய் அட்மிட் பண்ணி அப்புற டூ டேஸ் கழிச்சி தா அவனுக்கே நல்லாயி திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க அதனால நம்ம வந்து நம்ம குடுக்குற சாப்பாடையு கொஞ்ச பாத் து குடுக்கணு ஏனா கொழந்தைகளுக்கு எது
இது சொல்றீங்க அந்த என்னது அ சங்குப்பூ இலைய வந்துட்டு பத்து பண்ணி போடணு இல்லைங்களா சங்குப்பூவு சங்குப்பூவோட இலைங்களா
சங்குப்பூ சங்குப்பூ போட வேணாங் சார் சங்குப்பூவோட எல
எலதா போட்டு பத்து போடணு இல்லைங்களா
டு கல் உப்பு கொஞ்ஜ நல்ல கல் உப்பா எடுத்துட்டு அது கூட நல்லா ஒரு திப்பி திப்பியா இல்லாம நல்லா நைசா அரச்சிடணு நைஸா அரச்சிட்டு அ அது கூட வந்து கொஞ்ஜோ கடுகு எண்ண கொஞ்ஜோ ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் ட்ராப்ஸ் வச்சுக்கோங்களே அப்டி விட்டு டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஈவனா ஆயிரு அதுக்கப்புறோ அத வந்து அப்டியே நெஞ்சில பத்து மாரி போட்டுவுட்டு நல்லா காயணுங் சார் ஒரு மணி நேரோ ரெண்டு மணி நேரோ அப்டின்னாலு பரவால்ல நல்லா காய்ற அளவுக்கு விட்டுட்டு நீங்க வந்து அ வாஷ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சூப்பரா ஆயிரு பிரச்சன இருக்காது கொழந்தைங்க நல்லாவே ஆயிடுவாங்க ரெண்டு நாள்ல சளி பிரச்சன சரிஆயுரு ஆ சேரிங்க சார் தே ஆ சேரிங்க